ஆ கேக்குதாங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழரே நீங்க நல்லா இருக்கீங்களா
நானு ரொம்ப நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க ச ம ஆ மதிய உணவு சாப்ட்டீங்களா
ஆ இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா பிரியாணி சிக்கன் பிரியாணி நல்லா வெளுத்து கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்க நீங்க
ஈர்த்தலட் நா வந்து இன்னைக்கு சாம்பார் சாதோ தோழரே நல்லாலதா என்ன பண்றது ம்
என்னாட இது வெயில் காலத்துல ஓ நாளைக்கு ஃபுல்லா ஒரே ஒரு ஒருஅடி அட்ச்சரது தா. என்ன சிக்கன் புடிக்குமா உங்களுக்கு மட்டனா
மட்டன் மட்டு தா புடிக்கு வேற எந்த நான்வெஜுமே புடிக்காது தோழரே வேஸ்யூஸ்
ஐயயோ ஆ அய்யயோ ஏ அப்டி லைக் எதாவது உங்களுக்கு
பழகிருச்சு தோழரே
ஆஹா முட்ட கூட சாப்ட மாட்டீங்களா
வெள்ளகரு
ஓ அப்ப டயட்ல ஆ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆ உடல் எடையை கொறைகரதுக்காக அது
ஆ அது ஒன்னு இல்ல தோழரே நா ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து ஆ இந்த இது இறைச்சில்லா வந்து நா எடுத்துக்கறதில்ல ம் இது மாரி அதுவே இப்பதா பழகிட்ட அப்டியே
ம்ஹுஹு ஆனா ஆடுன்னா ரொம்ப புடிக்கு
அதலயு ரொம்ப எல்லாமே படிக்காது இந்த சுக்கா வருவல் கேள்விப்பட்ருக்கீங்களா அந்த இது புடிக்கு ரசொ வச்சு சுவ வறுத்து குடுத்தா சாப்டுவே
ஆஹ ஆனா இது வெல ரொம்ப அதிகமாய்டுச்சு
ஆய்றுச்சு நம்மளுக்குனா தனியா ஒரு எரநூற் ரூபாய்க்கு குடுங்கனா தரப் போறாங்க வாய்ங்க வேண்டியதா ஆமாமா
அப்ப என்ன ஒரு நூறு கிராம் எரநூறு கிராம் வரு
மத்தவுங்களுக்கல்லா வேற செஞ்சு குடுத்துக்கலா
அ ஆ
நம்பளுக்கு புடிச்சத நம்ம வாங்கி சாப்ட்டுக்கணு உணவு பழக்க வழக்கத்துல என்னானா தோழரே காலேல அ நடைப்பயிற்சி போவே ஆறு மணிக்கி ஆ போயிட்டு வந்த கையோடையே வந்து அ அந்த இது இரு பாத்தீங்களா இஞ்சி நெல்லிக்காய் கருவப்பிளை மோர் இதெல்லா போட்டு ஒரு இது குடுச்சுருவே
ஆ ஆ ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீங்க டெய்லியு அது குடிப்பீங்களா
ஆமாந் தோழரே
அதுதா பண்ணக் கூடாது ஏனா அதிகமா நீங்க பண்ணீங்கனா உடல்ல வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளக்ஸன்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஆங்கிலத்ல அது வந்து உங்களுக் அதிகமா உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சுரு சோ வாரத்துல ரெண்டும் ரெண்டு நாளைக் கி மூண் நாளைக்கு தா மேக்சிமம் இது பண்ணனு அதுவே அதிகமா பண்ணக் கூடாது ஆமா நீங்க அது நல்லத் தா முடிக்கி ரொம்ப நல்லத் தா ஏனா விட்டமின் ஏ அதுல நெறைய இருக்கு விட்டமின் சி நல்லா இருக்கு ஓ அது ஆ ஏனா நா அது மாரி குடிச்சுதா இதனா என் எனக்கு தெருஞ்சவுங்களுக்கு வந்து வை ல வயித்து புண்ணு அதிகமாக ஆரம்பிச்சுருச்சு ஆமா ஆமா ஆமா
சேரி நா அந்த பீட்ரூட் இருக்கு பாத்தீங்களா அந்த இதுல ஜூஸ் எடுத்துக்கிறே வேற என்னா செய்றது
பீட்ரூட்டு ஆ அப்டியே ஆல்ட்ரேட் பண்ணி குடிங்க அதுதா ரொம்ப நல்லது எப்பயுமே ஒண்ணே குடிக்கறதோட ஆல்ட்ரன் அது மாத்தி மாத்தி நீங்க குடிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாரி குடிங்க
அப்பறம் இந்த கேழ்வரகு கூழ் இருக்கு பாத்தீங்களா அது காலேல உணவு பழக்கம் என்னோடது அப்பறம் முன்னோரு நாள் வந்து பச்சப் பயிறு இருக்கு பாத்தீங்களா அத வேக வச்சு அத சாப்டுவே அப்பறோ சக்கரவள்ளி கெழங்கு ஒரு நாள் ம்
ஆ அ பச் பச்சப் பயறு தோச நல்லாருக்கு அதுவு நம்ம எது கூட நல்லா இருக்குமுனா தேங்கா சட்னி அப்டி இல்லன்னா வந்துட்டு புதினா சட்னி கூட நல்லாருக்கு
அப்பறோ வந்து சக்ரவள்ளி கெழங்கு சாப்வே ஒரு நாளக்கி
ஆ நீங்க சக்கரவள்ளி கெழங்க நா சொல்ற மாரி சாப்ட்டு பாக்கறீங்களா
ம் சொல்லுங்க தோழர்
அந்த சக்கரவள்ளி கெழங்க நல்லா வேக வச்சுட்டு அ ஒரு இது எடுத்துக்கோங்க எலுமிச்ச பழமு அதுக்கப்றமு எலுமிச் அத நல்ல மேல லைட்டா புழுஞ்சு உட்ருங்க புழுஞ்சுட்டு லைட் ட்டா உப்பு உப்பு லைட்டா மேல அப்டியே லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணு போட்டு உட்டுட்டு நல்லா நீ சாப்டுங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு சுவை ஆனா
விதமா சொல் றீங்களே நா இதுவர கேள்விப்பட்டதே இல்லையே
இது எனக்கு ஒரு என்ன என்னோட ஒரு தோழி சொன்னாங்க இந்த மாரி நல்லா இருக்கும்னு அப்பவே புரிஞ்சிச்சு சாப் டதுனால எனக்கு ரொம்ப அருமையாருந்ச்சு ஆனா ஆனா ரொம்ப சக்கரவள்ளி கெழங்க தனியா ரொம்ப சாப்ட முடியாது கொஞ்ச நேரத்துல வயிறு ஃபுல்லு ஏன்னா அதுல ஆ ஏன்னா நார்ச்சத்து அதிகமாருக்
ஆமா ஆமா ஆமா
ம் அதனால
அப்புறோ இந்த இது எனக்கா அ அது இது மாரிதா எதயா எடுத்துக்கறது அப்புறோ புட் புட்டு இருக்கு பாத்தீங்களா புட்டு
ஏ இந்த புட் ஏ இந்த புட்டு மட்டு எ வாழ்க்கையில வந்துகிட் டே இருக்கு ஒரு நாலுஞ்சி நாளா தெரிலங்க எல்லாருமே புட்டு புட்டுன்றாங்க நானு எல்லாத்திகிட்டையு போயிட்டு புட்டு கடல கறி புட்டு கடல கறி நா இப்பதா கேரளா போனே அங்க போய் நல்லா புட்டும் கடல கறியு சாப்பிட்டு வந்தது ஐயோ எனக்கு அது உண்மையாவே செஞ்சி சாப்புடணும் போல ஆனா நம்பளுக் செய்ய தெரில
இட்லி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஆட்டுக்கால் பாயா இந்த மாரி இது சாப்ட்டா புடிக்கு
அது ஞாயி த்துக்கெழம காலையி
இப்பத்தா அது உங்களுக்கு அது வந்துருக்குது ஆ கொண்டு வந்துருக்கே கரெக்டானது ஆமா ம்
எனக்கு நா மட்டன் சாப்பிட மாட்டே ஆனா அது நல்லா கொழம்பு மட்டு சாப்புட் டுவே அது மட்டு நல்லாருக்கு க்ரேவி ஆ ஆமா அது காலையிலே காலையில இந்த ஞாயித்துக்கெழம மட்டு
ம்
ட்டு அலாரோ வச்சில எழ மாட்டோ அந்த அம்மா அப்ப செய்ற அந்த வாசனையிலேயே எழுந்துருவோ ஆன உண்மையவே
தேங்கால அஞ்சி முந்திரிய வச்சி கசகசவ வச்சி அரைச்சி அதுல ஊத்தனாவே பாக்கவே அப்டியே வெண்மை நெறத்துல அப்டியே உங்களுக்கு வாசத்த அப்டி கொண்டு வந்துரு
அடாடாடாடா நாக்கலா ஊற வக்கிறீங்க ஆ
ஆமாமா ஒரு தோழி கிட்ட ம் ஒரு தோழி கிட் ட இது மட்டன் சுக்காவ பத்தி பேசுனே பாத்துக்கோங்க ஐயோ என்னையாலே தாங்க முல்ல நா நாளைக்கே செஞ்சிருவ போறே தோழினாங்க அப்டியே அந்த சுக்கா செய்யும்போது நெய்ய ஒரு ஸ்பூன் ஊத்தி உட்டா அப்டியே கண்ணாடி
அப்படியே பரப்பரப்பரப்பரப்பரன்னு அந்த இந்த படத்தல இவ வடிவேல் சொல்லுவாரு அந்த அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ அந்த மாரிதா இரு
ஆனா கொத்தமல்லிதலைய அப்படி தூவி உடணு தூவி உட்டு அத பாக்கவே அதாவது நீங்க மட்டன் சுக்கான்னு சாப்பிட கூடாது அத பாக்கும் போதே உங்களு கவர்ச்சியா கவர் பண்ற மாரிதா அத சாப்புடணு எடுத்தோன்னே போயிட்டு சுக்கா டபார்னு உழுந்தரக்கூடாது இவ்ளோ அருமையா இருக்கே அப்டின்னு நீங்க அதுல வந்து எப்டி சொல்றது ஆ விழுந்துரணு அந்த மாரி
ஆனா நல்லா சேல்ஸ் பண்றீங்க நீங்க
அப்புறோ தேங்கா சட்னி அரைக்கு போது தேங்கா சட்னியா நீங்க சாப்ட கூடாது வெள்ள வெள்ளரேன்னு அந்த முந்திரிய போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி அரச்சி அந்த பச்ச கலர் கருவாப்புல இருக்கு பாத்தீங்களா அத அதுல தாளிச்சி கொட்டு போது அது ஒரு இதா தெரியு பாத்தீங்களா பாக்கும்போதே மேலால
சேரி அந்த முந்திரிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு ஒரு முந்திரி முந்திரியா சொல்லிட்டு இருக்
த்திலே வந்து உண்மையிலுமே முந்திரினா என்னனு தெரியாம தா இருந்தாங்க இந்த காலத்தில முந்திரிய போட் போட்டாதா அது வருவேங்குது ஏன்னா அவ்ளோ கெமிக் கெமிக்கலு எல்லாத்துலயுமே எதையாவது நம்ம அதுல ஆட் அப்ப ஆ ஆட்னு சொல்லக்கூடாது எதாவொண்ணு அதுல சேத்தாதானே அந்த ருசி வருது
உம்
அதுக்காக அத போட்டுகுறது அத அத அதுல ரெண்ரெண்டு போட்டுக்க வேண்டியதா
அது எனக்அந்த கரெக்டா அந்த அது தா தாளிக்வாங்க பாத் திங்ளா அந்த எண்ண த அப்றமா கடுகு அந்த கல்லபருப்பு அந்த அ கருவப்ல போட்டு அந்த ஸ்மெல் அந்த வாசன இருக்றத்தா இருக்றதே எனக்கு ஒரு உம்மாயாவே ரொம்ப புடிச்ச ஒரு வாஸ்
ஆமா தோசயே வந்து உங்க பழகத்துல எப்டி சாப்டுவிங்க உணவு பழக்கம் உங்கள்துல தோசை என்னமாதிரியான செஞ்சுகுடுத்தா புடிக்கு
எனக் நல்லமுருவுலா நானே நல்லா அ தோச சுடுவே ரொம்ப அழகாவே தோச சுடுவே அம்மாட்ருந்துதா நானே கத்துகுட்டே அதுகப்ற இப்பலா நானே எனக்கு தோச சுடுப்பே நானு அவுங்ளுக் சுட்டு தருவே எனக்குவந்து இந்த மசாலா போட்டதுதா எனக்புடிக்கு
உம்
எனக்கு வந்துட்டு நா நாம்ப வீட்ல நாம்ப முருவுலா சுட்டு தருவோல அது எனக்கு தோசயோட வெங்காயசட்னி தாம் புடிக்கு அதோட சாப் ரொம்ப நல்லாருக்கு உங்குளுக்கு
எனக்கு தோஸ் புடிக்கு அதுலவந்து நீங்க சொல்றமாரி இந்த பூண்டுசட்னி சொல்லுவாங்கல்ல
பூண்டுசட்னியா அ இது என்னாது புதுசாருக்கு நாஇது சாப்ட்டதில்ல ஆஹ்
பூண்டு வரமிளகா உப்பு போட்டு அரசிட்டு நல்லெண்ணருக்வத் திங்களா அதுலஅப்டியே தாளிச்சு அந்த நல்லெண்ணய ஊத்தி சாப்ட்டு பாருங்க பத்து தோச எடுத் சாப்ட்ருவீங்க
காரமாருக்ரது
அதுக்குதா நல்லெண்ண சேத்துகுறோ இல்லனா நெய் சேத்துக்லா ஏதோஒண்ணு
ஆ ஓ இதுமாதிரியா இட்லிபொடி மாரியேவா
ஆமா ஆம் ம நீங்கநாங்க அந்த ரொம்பதூர ந்த ஊருக்லா போறோன்னு வச்கோங்க அந்தசட்னி அர சி எண்ணெய அதுல ஊத்தி ரொம்பலா எண்ணெயு சேக்க மாட்டோ எண்ணெய ஊத்தி கொண்டு போனா பத்து நாளானலு கெடவே கெடாது அது நல்லண்ணதா அதுகு பெஸ்டு அந்த தோ சயோ இட்லியோ நீங்கசுட்டு அத தொட்டு சாப்ட்டுபாருங்க அப்டிது அத்தன தோச எறங்கு அத்தன இட்லி எறங்கிறு ம் ஆமா நா பூண்டு சட்னிய செஞ்சுதா இங்க எல்லாரையு இது பண்ணி வச்சிருகே
ஓக் என்னென்ன போடனு அதுல சொன்னிங் என்னென்ன போடனு சொன்னீங்க ம்
அ ஐயோ எனக்கேமுப்பு பூண்டா ஒரு ஆளுங்க மெம்பர்ஸ்சஸ் ச நாலு பேருக்கீங்கன்னு வச்சுகோங்ளே ரெண்டு இதுஇருக்கும்ல ப்பி பூண்டு உருண்ட உருண்டயா அ நாலு வரமிளகா
நாலு வரமொளகா ஐயோ நாலு வலைமொள கொஞ்சோன்டு உப்பு ஓ இத நம்பவந்துட்டுமிக்ஸ் இதுல குத்தி அந்த இதுல இடிகறதுல குத்
ஆ அது இன்னு ருசியா இருக்கு இடிக்கறதுல இடுக்கில இப்டி குத்திட்டு அதுல ஒரு ஸ்பூனு எண்ணெயு ஊத் தி அப்டி சேத்து இடிசிருங்க இடிசுட்டு நல்லெண்ணய ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சு இததூக்கி அதுல போடுங்க இல்லனா அததூக்கி இதுலபோடுங்க எண்ணெயு கடுகை தாளிக்கிறீங்க பாத்தீங்களா அத தூக்கி இந்த இடிச்சதுல அப் டியே ஊத்தி அந்த உரல்லயே வச்சு சாப்ட்டு பாருங்க இன்னு ருசியோ ருசி
அய்யய்யோ ஆ சேரி செஞ்சு சாப்ட்டரலாங்க
கண்டிப்பா அம்மில அரைக்கும் போதே ஏ எல்லா தோசையா ஊத்திட்டு வந்து அது லயே வழிச்சு சோ சொட்டு சாப்ட்டு போயிருவா அந்த அளவுக்கு அது ருசியா இருக்கு
ஆம்மாம்மா ரொம்ப நல்லா இருக்கு
வேற என்ன இடியாப்பம்ல்லா உங்களுக்கு புடிக்குமா
ஆ புடிக்கு ஆனா ரொம்ப அதுக்கு வந்துட்டு ஆ எப்பயாவது ஏன்னா நம்ம இடியாப்ப விக் விக்குறவரு இடியாப்போன்னு போய்டறாரு ஆளையே புடிக்கறது இல்ல வெளிய வர த்துக்குள்ளே போய்ட்றாங்க அப்டி என்னாத்துக்கு அத விக்குறாங்கன்னே தெர்ல
மதியத்துல உங்களுக்கு எந்த மாதிரி உணவு பழக்கம் புடிக்கும்
ஏ சாப்பாடுதாங்க அ சாதோ ஏதாது காய் இருந்தா எனக்கு ரொம்ப அதுவு இல்லாம எனக்கு பூசணிக்கா பொரியல் புடிக்காது அப்புறமா பாவக்கா அப்புறோ ஆ இது வெண்டக்கா இதெல்லா புடிக்கு ஆ கீர புடிக்கும் எனக்கு கீர வந்து இந்த சிறு கீர சொல்லுவாங்களா அது ரொம்ப
ஆ யே மணத்தக்காளி வயிறு புண்ணு ஆத்து
அது வந்து கொழம்பு அம்மா வந்து அது வந்து இதுக்கு போடுவாங்கங்க ஆ ஒரு மாரி இந்த கொ கொழம்பு கார கொழம்பு மாரி இருக்கு
ம் ம் அப்புறோ இந்த பொன்னாங்கன்னி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி
அது பேசமா உங்க வீட்டு பக்கத்துல பொறந்து வந்து பெறந்தருக்கலாங்க உண்மையாவே வந்தன்னா நல்லா சாப்ட்டுட்டே இருந்திருப்போ அக்கா கொஞ்சோ குடு குடுங்க அக்கா கொஞ்சோ குடுங்க வந்து
அவுத்தி கீர இதெல்லா ஆட்டுக்கு தா போடுவாங்க ஆனா அதே அவுத்தி கீரைய சுண்ட வச்சி தேங்கா பூவ திருவி போட்டு பழைய சாதோ ஒரு கிண்ணோ வச்சுக்கோங்க அந்த அவுத்தி கீரைய தொட்டு சாப்டுங்க ஒரு கிண்ணோ பழைய சாத த்த நீங்க சாப்ட்டுருவீங்க
டடடடடா ஆ சேரிங்க சாப்ட்டுரலாங்க சேரி ஓகே செரிங்க செரிங்க
இரவு உணவு என்ன மாரி எடுத்துக்குவீங்க உங்க உணவு பழக்கம்
இரவு உணவு வந்துட்டு தோச அந்த மாரி தாங்க எப்பயாது சப்பாத்தி பூரி மேக்சிமம் சாதோ தா இருக்கு இப் பெல்லா எங்க காலேல செய்றது நைட் வச்சி சாப்டு அப்டின்னு சொல்லிட்டு போயிற்றாங்க
ஆமாம்மா அப்பறோ நீங்க எல்லா சாப்டாம வெளில போய் சாப்ட்டு வந்துருவீங்க அந்த சாப்பாட என்ன பண்றது உங்களுக்கே அத தள்ளி விட்டா தா
ஏங்க எனக்கு தா அவுங்கல்லா வெளிய போய் சாப்டுருவாங்க வீட்ல இருக்கவங்களா நான்தா வந்துட்டு வீட்ல வேஸ்ட் பண்ண கூடாதேன்னு சொல்லிட்டு சாப்ட்டுருவே நா எனக்கு புடிக்காது எனக்கு சாதத்த வேஸ்ட் பண்றது ஆ
நல்ல பழக்கம் நாங்கல்லா என்ன நைட் ல வந்து ஒண்ணுல்ல இந்த கேழ்வரகு சேமியா இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து புட் டு மாரி அவிச்சி நீங்க புட்டுனா இது பண்றீங்க